ஆ என்ன மேடம் பண்றீங்க
நானாமமா நா கொஞ்ச வெளியே போலான்ட்டு ரெடி ஆயிட்டு இருக்கே
வாங்கு
நீங்க என்ன பண்றீங்க
சும்மா தா இருக்கே எங்க போறீங்க
இல்ல கொஞ்ச க கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா
ஆ நல்லது எங்க போய்
புரியல
குட்டு
இல்ல நீங்க சொல்றது எனக்
கம்ப்யூட்டர் கோர்ஸ்சானு கேட்ட
கம்ப்யூட்டர் கோர்ஷ் தா டரி பிரைம் மம்
டரி தா போன் பண்ணி கேட்டு போங்க
அப்டின்னு இல்ல ஏன்னா இப்ப ஒர்க் போற பக்கம் எனக்கு செட் ஆகல
ஆ
அதனால சரின்னு சொல்லிட்டு வேற பக்கம் வேலைக்கு போலான்னு கேட்டா இந்த மாரி அ டலி தெரியுமா தா கேக்குறாங்க எனக்கு அத பத்தினா நாலேஜ் எதுவு இல்லையா அதனால சரி அ கோர்ஸ் போலா அப்படின்ட்டு ஒரு முடிவு
வீட்லயே இருக்கக்கு உங்களுக்கு போர் அடிக்க மாட்டேங்குதா
புரியல
வீட்லயே இருக்கறக்கு
வீட்டு்லல்லா எவ இருக்கது
போர் அடிக்குதா
ஆமா
கேகுதாமா
ஆ
எங்க ஆச்சு வெளிய போலாமா
போலா
போ
சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் போறத பத்தி
விடுங்க நல்லதா பியூட்டர் இருக்கு கண்டிப்பா ரீச் ஆகு பியூச்சர்ல அது இல்லாம நீங்க இப்ப செய்யற ஜாப் மாரி இருக்குல அவ்வளவு கஷ்டமா எதுவுமே இருக்காது அதனால எடு எடுக்கோங்க
சரி சரி ஓகே ஓகே
கிளம்பிட்டீங்களா
இல்ல இன்னு ஒரு ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகு கெளம்பறக்கு பஸ்ஸு வறக்கு எப்டி இருந்தாலு இன்னு ஒரு ஹாஃப் னார் ஆ ரும் அதனாலதா சேரி பேசி ரொம்ப நாளாச்சுல்ல
எங்க உங்களுகுல்லா ஞாபகோ வந்தா கூப்பிடுவிங்க
அப்படியெல்லா இல்
எப்டிதானோ
அப்பில்லா இல்ல சேரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் போறமா சேரி யாருகிட்டயாது ஒப்பீனியன் கேக்கலா அப்டின்னு தோணுச்சு
அதனாலதா சேரி என்ன ஏதுன்ட்டு கேட்ட
பாத்து போயிட்டு வாங்க தனியா போறிங்களா
ஆமா அப்பறோ என்ன பண்றது இன்னொன்னு பத்தாள் சே இன்னு பத்தாள் சேத்தியா கூட்டிட்டு போவாங்க
இல்ல நா வரட்டா
அஹா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க அதனால நா மட்டுதா போவோ
இல்ல நா வரட்டானு கேட்ட
புரில
நா வரட்டுமான்னு கேட்ட
ஓஹோ சே சேரி
ம் யா
ஆல்வேஸ் வெல்கம்
சரி வந்தர்லா
சாப்ட்டாச்சா
ஓ நீங்க
ஆஹ் அதல்லா
உம் அதெல்லா கரெக்டா இருக்கணு
காலேல சாப்புட்ட இப்பதைக்கு கொஞ்சோ வெளிய போறோமா அதனால சேரி ரி அங்க போய் வெளில எதாவது கடைல கொஞ்சோ வித்தியாசமா சாப்டலா எதாவது புதுசா
எனக்கு
ஆமா இதுல என்னமா இருக்குது சாப்ட்டா கெடக்குது
ரெஸ்ட் எடுக்க வேண்டிதான ஒடம் தெரலன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க
ஒடம்பு சரியில்லங்கறதுக்காக ‌அ தூங்கிட்டே இருந்தா அதெல்லா முடியுமா
நா தா உங்களய பாத்துக்கணு மாட்ருக்கு
அப்டியெல்லா இல்ல தூங்கிட்டே இருந்தோம்னா அது இன்னு எச்ச ரொம்ப டயர்டா ஆயி
ஓ அப்ப அப்டிங்களா சேரி
அதனால சரி எங்கயாவது வெளில போனா கொஞ்சோ மைண்டு ரிலாக்ஸ் ஆகு கொஞ்சோ ஹ ஒடம்புக்கு நல்லா இருக்கு ஹெல்தா இரு ஹெல்தியா இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு
உம் ரோடு க்ராஸ் பண்ணும் போதெல்லா பாத்து பண்ணுங்க
ஓ
ஆக்ஸ்லேட்டர் கிட்டலா நிக்காதீங்க
அதெல்லா
பாத்து சேஃபா போயிட்டு வரனு
நீ நீங்க எங்கயு வெள்ல போலையா
நீங்க சொன்னீங்கன்னா போலா
ஒஹோ
ஆமா உங்க பேர் என்ன
புரியல
குரூப் நேம் என்னன்னு கேட்ட
என்ன
நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்ட
நா என்ன சொல்றேன்னா நா நா சொல்றதுக்கு என்ன இருக்கு
போண்ணா போலா வேண்டனா வேண்டா
அதல்லா போலாம்
எதுல போலா வண்டியில போலாமா பஸ்ல போலாமா
எப்பொழுதுமே பஸ்சு தா நல்லது சேஃப்
ஏ
எப்படினா க என்ன சொல்றது டிரைவ் பண்ண வேண்டிய அவசிய இருக்காது கம்ன்னு உட்காந்து ரிலாக்ஸா பேசிட்டு போலா இதே வண்டி எல்லா வண்டிெல்லா ஓட்டிட்டு போனோம்னா
பைக்ல போற மாதிரி பிரைவேட் இருக்கதுல
அப்படின்னு கிடையாது ஆனா வந்து பஸ் பஸ்ல போனா என்ன சொல்றது ரிலாக்ஸா பேசிட்டு போலா அதே பைக்ல போனா வந்து பேசுறது சரியா புரிஞ்சுக்க முடியாது அது போக வந்து ரோட பார்த்துதா மெயினா வண்டி ஓட்டணு வேற எங்கேயாவது அந்த மாதிரல்லா பாரத்துட்டு ஓட்டனம்னா வந்து கொஞ்ச என்ன சொல்றது கொஞ்ச கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுனாலு போச்சு அவ்வளோதா அதனால பஸ்ல போயிட்டா பிரச்சன கிடையாது உட்கார்ந்து நிம்மதியா மனசு விட்டு பேசலா
எங்க போலா மால் போலாமா
ஆ நான் ஏற்கனையே போயிருக்கே ரெண்டு மூணு மூணு மால் போயிருக்கே
மூவி போலாம மால் போலாமா
மால் போனா நல்ல சுத்திட்டு ஜாலியா இருக்கு
பீட் பண்ணா
மூவி அந்த அளவுக்கு எல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்காது ஏதாவது நல்ல படமா இருந்தா போலா
மால் கே போலாமா
ஆமா யூத் மூவி பாத்தியா
ஓ
ஏ நா பார்த்தன்ப்பா செம்மையா இருந்துச்சு
லாஸ்ட் சீன்ல எனக்கு அழுகை வந்துருச்சு அவங்க பாவ நம்மாம் நம்ம நல்லா சூப்பரா இருச்சு
சு அதுவரையு படிக்காத பை ஏ அந்த லாஸ்டா படிச்சு ரேங்க் ஹோல்டட் ஆகு வா புரியலா
அந்த பொண்ணுக்காக
அந்த பொண்ணுக்காக நிர் அந்த பொண்ணு சொன்னாங்கற க்காக தா படிப்பா ஆனா வந்து கடைசியில வந்து என்ன சொல்றது அவங்க அம்மா அப்பா படுற கஷ்டத்த பாத்துட்டு தா கடைசியில வந்து அவ வந்து லவ் சொல்லுவா அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவா பாரு அந்த இடத்துலதா இருக்கு செம்மையா இருக்கு
இது பாத்துக்கீங்களா ஏல் லைக் கே
என்னது
லைக் கே
என்ன என்ன படம்
ஏல் லைக் கே ஏல் லைக் கே
பாத்து இல்ல
நீ நியூஸ் பாத்தீங்களா
எத்து எ புரியில
நியூஸ் நியூஸ் பாத்தீங்ளா ம்
நியூஸ் எல்லா ந பாக் க்குறது இல்ல அ எ என்ன சொல் நா ஆ
கலெட்டர் ஆபீஸ்ல வாசல் கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல எம் எல் ஏ இருக்ல நின்டு அ இது தேர்தல் வேண்டா அப்டின் சொல்ட்டு போராட்டம் பண்ணிட்ருக்காங்ளாமா
ஆஹா நா நியூஸ்லா அதிகமா பாக்க மாட்டே
நல்லது
டிவி டிவியே அதிகமா பாக்க மாட்டே ஏனா ஒர்க்குக்கு போய்ட்டு வர டைமிங் வந்து காலையில எ எயிட் தேட்டிக்கு போனா ம நைட்டு செவன் அன்ட செவன் தேட்டி எய்ட்டோ கிளாக் ஆயிருமா
ஆ பஸ்ல தா போய்ட்டு பஸ்ல தா வருவீங்ளா
இல்ல இங்க இப்ப போற ஒர்க்குக்கு வந்து நடந்து போற டிஸ்டன்ஸ் தா ஒரே ஒரு டென் மினிட்ஸ் தா அதனால பிரச்சன கெடையாது போயிட்டு வந்துடுவ ரிட்டனு அதனால வந்து ப்ச் வந்தா டயடா இருக்கு சாப்பாடு செய்யணு அப்றோ வீட்லருக்க வேல எல்லா பாக்கணு அதுக்கே டைமிங் செரியா போய்ருமா அதனால செரி அப்டின்ட்டு டிவி பாக்குற இன்ட்ரெஸ்ட் அதிகமா இரு வராது
ம்
அதனால் தா
வேடிக்க
சி சீரிஸா
ரீல்ஸ் ரீல்ஸ்
ரீல்ஸா அதெல்லா அப்பவா பாப்பே ஆனா வந்து என்ன சொல்றது மூவிஸ் பாப்பே அ எப்பயாச்சு இல்லனா வெப்சீரிஸ் கொரியன் வெப்சீரிஸ்
ம் பி டி எஸ் தானா அத்தா பி டி எஸ் தானா ஆ
ஆ புரியில
பி டி எஸ் தானா செரி செர் ஆமா எ
அது நல்லாருக்கு கொஞ்சோ பாக்க
செரி கன்பாம் வெளிய போலாமா
எங்க
அதுக்கு
ஆ போலா
போ
எப்ப போலா
இன்னிக்கி
எப்போ
இன்னிக்கி
இன்னைக்கா
அ
ஆ போலாமே
கன்பாமா
போலா போலா
ஆ
ஆனா இன்னைக்கி எனக் கொஞ்சோ வேலருக்கு சோ என்னால வர முடியாது சோ இனி ஒரு நாள் போலா
ம்
இன்னொரு நாள் ஆ
சாப்டுலையா மதிய
இல்ல
ஏ
கொஞ்ச போய் வெளியில போய் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ண குடுத்துருக்கே அதையு போய் வாங்கணு
உம்
அதனால ஓ வெளிய போற வேல இருக்கு இன்னொரு நாள் போலா
உம் தனியாதா இருக்கீங்களா மோ டம் அத கட்டிட்டு இப்படி மாட் மாட்டே லே
நா அந்த மாதிரி எதுவுமே சொல்லலைய இன்னொரு நாள் போ என்ன ரீசன்னு நா சொல்லிட்டே இன்னொரு நாள் போலானனு சொல்லிட்ட
ஆ எப்படிதானோ
ஆ அ ஆ ஆ
ஆ சொல்லுமா
தனியா தா இருக்கீங்களா
ஆ
தனியா இருக்கீங்களா
இல்ல பத்து பேரு
போர் அடிக்களையா உங்களுக்கு
சரிம்மா சரி எனக்கு இன்னி ஒரு கால் வருது பேசிட்டு
ஆ சரி ஓகே வைக்கிற ஃப்ரீயா இருந்த கூப்பிடுங்க அப்பப்போ